ஹலோ
அக்கா வணக்கம்
அஹ் தம்பி வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தம்பி வீட்டு்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க வெளியூர்ல இருக்கீங்களா
ஆஹ் வெளியூர்லதான் தம்பி இருக்கோம்
சரி அக்கா
ஸ்கூல்லெல்லா லீவுங்றதுனால ஊருக்கு வந்ருக்கோ
மறுபடியு ஸ்கூல் திறக்க போறாங்க
ஆமா தம்பி ஜூன் நாலுன் சொல்லிருக்காங்க
அதுக்கெல்லா தயாரா இருக்கீங்ளா குழந்தைகள்லா ரெடி ரெடி பண்ணிட்டீங்ளா
ஆமா இன்னு புக்கெல்லா வாங்கணு அவங்களுக்கு இப்பதா வாங்கிருக்கோ இனி அதுக்கு அட்டையில்லா போடணு தம்பி அந்த வேலையெல்லா இருக்கு
அவங்க ஸ்கூல்ல எல்லா பொருளும குடுத்துட்டாங்ளா அவங்களுக்குள்ள
ஆ அதெல்லா குடுத்தர்றாங்க குடுத்து த்துர்றாங்க தம்பி அதுக்கெல்லா பணோ கட்றோ தான அதனால அதுக்கான புத்தகம் அட்ட எல்லாமே குடுத்துட்றாங்க தம்பி
இந்த சின்ன வகுப்புலே அவங்க இவ்ளோ புஸ் புத்தகத்த எடுத்துட்டு போறாங்க நீ பெரிய வகுப்புலா போறப்ப எப்ப எப்டி அவங்கள நம்ம சமாளிக்கறதுனே தெரில
ஆமா பாத்துக்கோங்க புத்தக சுமை ஜாஸ்தியாதா இருக்குது என்ன பண்ண முடியு
அவங்களுக்கு சொல்லி குடுக்குற கல்வி முறையே தவறாதா இருக்குற மாரி இருக்கு
கல்வி முறை தவறுன் சொல்ல முடியாது தம்பி அது அது ம எப்டி சொல்றது இல்ல அப்டி தவறானதுன் சொல்ல முடியாது கால மாற மாற கல்வியோட நெலையு மாறிதானே ஆகணு அந்த பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி அது மாரிதானே தம்பி ஆகணு கல்வி நிலைல மாற்றம் வந்துச்சுனாதா பிள்ளைகளோட அறிவும் பெரு கு அதனால இப்ப இருக்ற நெலமைக்கு மாறிதான் தம்பி ஆகணு அதனால ம்
ஆனா எனக்கு தோன்றது என்னன்னா இன்னைக்கு இருக்கற கல்வி முறைல குழந்தைகளுக்கு வந்து அதிக சுமைய இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாரி புத்தக சுமையு இருக்கு அவங்களோட டைய பாடங்களும் ரொம்ப ப்ப நம்ம நம்ம படிக்கிறப்ப ப்ப இருந்த இது கொஞ்சம் கடின தா இப்ப கொஞ்சோ எல்லா எளிமையாக்கிருக்காங்க ஆனாலுமே அவங்களால சில விஷயங்கள் புரிஞ்சு கொள்ள முடியாத மாரி இருக்குன் நா நெனைக்கிறே நீங்க எப்டி யோசிக்கிறீங்க
ஆமா அப்ப வந்து நமக்கு இருந்த படிப்போட அந்த புத்தகத்தோட சுமை வந்து குறைவா தா இருந்தது ஏன்னா அத வந்து ஒரே புத்தகத்துல இருந்தது இப்ப பாத்தம்னா நம்ம வந்து அத வந்து பிரிச்சு குடுத்திருக்குனால புத்தக சுமை குறைவுதா படிக்கறது குறைவுதா ஆனா இப்பத்த காலநிலைக்கு ஏத்த மாரி அறிவுபூர்வமா படிக்கணுங்கிறதுக்காக இன்னு நறையா விஷயங்க வந்து விரிவா படிக்க வேண்டி இருக்குதா இப்புள்ள புள்ளைங்க அதனால வந்து இன்னு நறைய கத்துக்கணு இன்னு நறைய அத அத பத்தி தெரிஞ்சுக்கணு அப்டிங்றதுனால பிள்ளைகலு மேற்கொண்டு நறைய புத்தகங்கள படிச்சு இது பண்றதுனால கல்வி சுமை ஜாஸ்தியாதா இருக்கு அவங்களு இதுக்கு தகுந்த மாரி தன்ன மாத்திக்கணு அப்படிங்கதுக்காக நிறைய படிக்கிறாங்களா அப்ப இன்னும் அதிகம ஆகுது கல்வி தேவை அதிகமாதா ஆகுது
அது இது இத குறிச்சுதா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுனு நெனைச்சே என்னுடைய நண்பர் ஒரு அவரோட மகனை வந்து ஒரு ஆங்கில வழி கல்வி பள்ளியில தான் சேர்த்திருக்காரு அவங்களுக்கு அதிக தொகையும் வருது அதே நேரத்தில் த்துல புத்தகங்களும் அவங்களுக்குள்ள பாட புஸ்தகங்களோட அமைப்புகளும் கொஞ்சம் வித்தியாசம் தான் நம்ம தமிழ் வழியில படிக்க இருக்கிற பள்ளிகளல வந்து இருக்கறதுல பார்த்தீங்கன்னா அதிகமா அஹ் பெரும்பாலும் தேர்வு தேர்வைத்தான் மையமாக வச்ச இருக்குது சரிங்களா மூணு காலாண்டு அரையாண்டு முழுஆண்டு தேர்வு மாதிரி ஒரு தேர்வுத்தை தேர்வுகளை வச்சுதான் பண்றாங்க ஆனா அவங்கெல்லாம் சில மேலை நாடுகள் ஒரு சில நாடுகள் எல்லாம் வந்து அவங்களோட கல்வி முறையை இப்ப நம்ம நம்மளும் நம்ம தமிழ்நாட்டல இருக்கிற பள்ளிகள்லையும் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நிறையஹ எழுத்து பயிற்சி ஆஹ அவங்க வந்து தினமும் சில ஆவணங்களெல்லாம் தயாரிக்கிற மாதிரி உள்ள விஷய அவங்க செய்ய சொல்லி சொல்றாங்களே தவிர ஒரு நாலாம் வகுப்பு வரைக்குமே ஹ பெரிய நாடுகள்ல எல்லாம் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து தேர்வோ இல்ல கடுமையா அவங்கள வந்து பயிற்றுவிக்கிறதோ இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் நமக்கு அந்த மாதிரி இங்க ஒரு சில பள்ளிகள் தான் இருக்கு அதுமே ரொம்ப அதிக தொகையாதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்
ஆமா அப்படி பாத்தீங்கன்னா இப்போ சின்ன கிளாஸ்ல இருந்தே வந்துருச்சு தம்பி இப்ப இந்த பரீ கேஜி எல்கேஜி யுகேஜி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா பிளே ஸ்கூல் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்க இதெல்லாம் வந்து மாண்டிச்சோரினு சொல்லிட்டு ஒரு ஒரு படிப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த படித்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாடத்தை மட்டும் சொல்லித்தரமாட்டாங்க இந்த புத்தக சுமைய மனதுல வச்சுதான் பாடத்தை மட்டும் சொல்லி தரமாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்களே செஞ்சு அவங்களே கத்துக்கிற மாதிரி செயல்முறை கல்வி செயல்முறை கல்வின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப அந்த மாரி கொண்டு வரப்போ ஆமா இப்ப துணிகள எப்டி மடிக்கறது அஹ் கல்விங்கிறது படிப்பு மட்டு ஒருத்தர வந்து நல்ல உயர்வு நெலைக்கு கொண்டு போய்றாது அனுபவம் செயல்முறை கல்வியும் வேணும் பண்ணிதான் அந்த மாதிரி கல்வி முறைய கொண்டு வந்துருக்காங்க அப்ப அந்த மாரி இருக்கறதனாலே பிள்ளைகளுக்கு வந்து அத கத்து கொள்றது ஈசியா இருக்கு அவுங்களே வந்து அதுல அனுபவப்பட்டு கத்துக்கறாங்கல்லயா ஒரு துணி மடிக்கறதா இருக்கட்டும் தொவைக்கறதா இருக்கட்டும் அதெல்லா பள்ளிக்கூடத்திலே வந்து அவுங்களுக்கு சொல்லி தராங்க இப்போ அப் இப்ப அந்த மாதிரி இருக்கறப்போ இந்த கொழந்தைகளுக்கு வந்து புத்தகத்த மட்டுமே வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லே இந்த மாதிரி திட்டங்களும் இருக்குது இது வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாலும் சிலது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அது சம்மந்தப்பட்டதா இருக்குது நம்ம புள்ளைகளுக்கு வந்து அது வந்து ப்ரோஜன படறதா இருக்கறதுனாலே அதையும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இருக்கறோம் தம்பி இப்போ ஆ ப புள்ளைகளோட அஹ் கல்வி கட்டணம் இருக்குதுன்னு சொல்றீங்க நீங்க ஆமா கல்வி கட்டணம் இருக்குதா இப்ப நெறய அரசு பள்ளிகள் இரு க்கறதுனால அரசு பள்ளிகள்லயுயம் நல்ல கல்வி முறை இருக்கு அதனால அங்கே சேத்து படிக்க வைக்கலாம் சில சமுதாயத்துல வந்து நல்ல முன்னுக்கு வரணு அப்டிங்கிறதுனால வந்து கல்வி கட்டணம் கட்டுனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி ப்ரைவேட் பள்ளிகள்லே எல்லாம் படிக்க வைக்கறாங்க தம்பி மத்தபடி கல்வி முறை எல்லாமே ஒ ஒரே மாதிரி தான் இருக்குது
ஆமா ஆஹ் அது நல்ல மாற்றம் தா ஆனா நம்மளுடைய வாழக்கை திறன்களை எல்லா நம்ம ஆஹ் ஒப்பிட்டு பாக்குறப்ப அது வந்து ரொம்ப குறைவாதா அவுங்களுக்கு கற்றல்குரிய ஆற்றெல்லா அவுங்களுக்கு கொடுக்குறாங்க கற்பிக்கப்படுகிற முறைகள் எல்லா அவுங்களுக்கு மிக குறைவா தா இருக்கற மாதிரி ஆஹ் நா யோசிக்கிற ஏன்னா வாழ்க்கை திறன்கள் வந்து அவுங்களுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி அனுபவத்துல வரும் இவுங்க வந்து அஹ் அஹ் சொல்லி குடுக்குற கற்று முறைகள நம்ம அஹ் பெரும்பாலு நம்மளுடைய தமிழ் வழியா இருக்கட்டு இல்ல ஆங்கில வழி நம்மளுடைய அஹ் உம் பகுதில இருக்றக்கூடிய பள்ளிகள்ல இருக்கக்கூடியது இல்ல நம்ம நாட்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்லயு கூட இந்த மாரி மு முறைகள் கொண்டு வந்தா அவுங்களுக்கு இன்னியு கொஞ்சங் கூட சுலபமா இருக்கு நா அவ்ங்ளுடைய வயது அஹ் ஆஹ் ஒவ்வொரு வகுப்புக்கு அவுங்க வந்து மாறி போகறப்போ அந்த புதிய வகுப்புல என்ன மாரி கற்றல் முறைகள் இருக்கு அப்டிங்கறத அவ்ங்க வந்து அவ்ங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி அவ்ங்கள அவ்ங்க வந் து அஹ் மாற்றிறாங்க அவ்ங்களுடைய கற்றல் முறைகள்ல ஆனா ஆனா வந்து தம்ம தமிழ் வழில இருக்றதுல குறையா எதுவு இல்ல ஆனாலுமே சில விஷ்யங்கள் வந்து அவ்ங்க தவிர்த்திட்டு சில நேரங்கள்ல அவ்ங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரேஜனப்படுத்துனா இன்னு கூட அவ்ங்களுடைய கல்வி முறைகள் மாற்றத்துல வருன் நெனைக்கிறே நானு
ஆமா இப்போ ஆங்கில வழின் பாத்தீங்கனா ஆஹ்ம் பிள்ளைகளுக் கு அதிகமா ஆஹ் க்ளாஸஸ் வெக்கற்து படிக்க வெக்கறது அந்த மாரி வேலைகள்னா நெறையா இருக்குது ஆஹ்ம் இப்போ அரசாங்க பள்ளிகள் நன் பாத்தோமுனா இப்ப கொஞ்சொ பரவால்ல மாற்றங்கள் நெறைய வந்துருக்குது அரசாங்க பள்ளிகள்ல என்னன் பாத் தோம்னா அந்த காலத்துலலா என்னன்னா ஒன்னாங் க்ளாஸ் சேக்கறது வந்து ஆறு வயசு ஆனாதா பிள்ளையோட படிப்பு மூல வளர்ச்சி எல்லா கரெக்டா இருக்கு அப்டின் சொல்லி ஒன்னா வகுப்புல தா சேத்துவாங்க ஆனா இப்ப இருக்குற காலநிலைல பாத்தீங்கனா இந்த ஆங்கில வழி கல்விங்கிறதுதா இந்த ப்ளே ஸ்கூல்லெல்லா ஆரம்பிச்சதெல்லா அப்ப அதுல பாத்தீங்கனா மூணு வயசுலே கொண்டு போய் விட சொல்றாங்க ஏனா அப்பயே அந்த ம் மூல வளர்ச்சி ப்ரெயின் க்ரோத்துங்கிறது வந்து நல்லாவே இருக்கு அந்த வயசுல கத் துக்கறது வந்து அஹ் ஈஸியாவு இருக்கு அவ்ங்க கத்துக்கறதுக்கு நல்ல ஒரு வழிவகையா இருக்குன் சொல்லி அந்த வயசுலே கொண்டு போய் விட்றதுனால அவ்ங்களுக்கு படிக்கிறதுலா ரொம்ப சு சுலபமா இருக்குது தம்பி கத்துக்கறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்குது
ஏனா பாருங்க இன்னக்கி தமிழ் தேர்வுகளெல்லா எழுதி வர மாணவர்கள் வந்து இ இப்பவு இந்த அஹ் காலகட்டத்லயு அவ்ங்களுக்கு வந்து முடிவு ஒரு வேள சாதகமா இல்லாம போற சூழ்நிலை வர்றப்ப அவ்ங்க அவ்ங்களுடைய அடுத்த கட்டத்துக்குண்டான படிப்புக்கு அவ்ங்க நகரத்துக் காரண என்னன்னா அவ்ங்ளுக்குண்டான மன அழுத்தங்கள் அதிகமாயிருது அவ்ங்களுடைய அஹ் சூழ் லோஜரஸ்ட் சூழ்நிலை இது எல்லாமே அவ்ங்கள வந்து ரொம்ப அஹ் அழுத்துறனால அவ்ங்களுடைய மதிப்பெண் வந்து ரொம்ப முக் கியமா இன்னைக்கு நம்ம நெனைக்கிறாங்க ஆனா அவ்ங்களுடைய அனுபவங்கள் வந்து இப்போ நம்ம இப்ப ஏ நம்ம ஒப்பிட்டு சொன்ன மாதிரி அஹ் கம்பேர் நம்ம வந்து இம்மற வேற மே மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய படிப்புகளோட ஆஹ் முறைகள நம்ம ப கவனிக்கிறப்போ அவ்ங்களுக்கு கிந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்துல அவ்ங்க இருக்குறதில்ல அஹ் காரண என்னன்னா அவ்ங்களுக் கொந்து அந்த அஹ் செயல்வழி கற்றல் முறைல அவ்ங்க வந் ந்து என்ன அஹ் இயல்பா அவங்களுடைய ஆஹ் தினந்தோறு வாழ்க்கைல அவ்ங்க வந் ந்து சந்திக்கிறப் குடியண்டான காரியங் உம் அவ்ங்க நண்பர்களோட வட்டாரத் துல எப்புடி வந்து ஒரு சூழல உண்டாக்கணு குடும்பத்தோர வட்டாரத்துல எப்டி சூழல உண்டாக்கணு அப் ப்டிங்கிறத அவ்ங்க வந்து கத்துக்குறாங்க நமக்கு அந்த மாத்ரியான முறைகள் எல்லா வந்து எதோ ஒரு பாடோ ஒரு பாடத்துல ஒரு பகுதியாாதா அந்த மாதுரி காரியங்கள் இருக்கறனால இவங்க் குழந்தைகளா இருக்கட்டு அவங்க வந்து அத வந்து ஒரு பெரிய பொருட்டா அவங்க நெனக்கிறதுலன் நா
ம் ம் ம் ம் ஆமா ஆமா ஆமா அப்புடிதா அப்புடிதா
அதுனாலதா நம்மளுடைய கல்வி வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்மள தயார் படுத்தணு
ஆமா
அவங்ளுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போறதுக்கு கொஞ்சோ சொலபமா இருக்கு
யாமாமா ஆமா கரெக்ட்டுதா நீங்க சொல்றது சரிதா
ஓகே அக்கா ரொம்ப சந்தோஷோ உங்ளோட பேஸ்னதுல
நன்றி தம்பி
அ ரொம்ப நன்றிக்கா சந்திக்கலா
ஓகே தம்பி ம் செரிங்க தம்பி